ஹலோ
ஹலோ கேக்குது யாரா இருக்கீங்ளா ஹலோ கேக்குதா
ஆ இருக்கனே
ஆ சொல்லு ஆ சொல்லு சொல்லு என்னவோ பேசோ
என்னக்
என்ன பண்ற
நானு இந்தா நாளைக்குள்ள எக்ஸாம்கு படிச்சுட்டுருக்கே படிக்கறதுக்கு இப்பதா ஓப்பனி வெச்சிருக்க எல்லா நீவ வந்து நோச்த்தெல் ஆமா நீ நோட்டெழுதீட்டியா எக் எவ்ளோவு முதிச்சிர்க்க நீ எவ்வளவு இருக்கு
நான் இனிமேல்தா எழதனு
உஹ
நேத்துள்ளது முடிச்சிதியா
ஆ நேத்துள்ளது முடிச்சிட்டேனே
சேரி செரி
நீ எப்போ வீட்டுக்கு போன
நா வீட்டுக்கு வர ஒரு சாய்ந்திரோ ஒரே ஆ அஞ்சா அஞ்சு மணி ஆச்சு
அப்டியா
ஆமா நீ் வீட்டுக் போவ எவள் நேரோ ஆச்சி
நா வீட்டுப் போவே ஏழ் மணி ஆயிட்டு ஆஸ்பத்திரிக்லாம் போயிட்டு எடுத்துட்டுதா வந்தே
செரி செரி எதுக்கு ஆ பியூட்டி பார்லர் போன
அம்மாக்கு ஐ ப்ரோவ் பண்ணணுன் சொன்னாங்க அதா செரி போயிட்டு ஐப்ரோ பண்ணிட்டு
செரி செரி நீ ஓனக்கு பண்ணலியா
ஆஹ எனக்கு பண்ணல
நாளைக்கு வருவ இல்ல
ஆமா நாளைக்கு வருவேன் நீ வருவியா
ஆமா வருவேன் வேற அஜயினி இவங்க வேற ரெண்டு பேரும் வரமாட்டேன்னுன்னாங்கல்ல அதான் கேட்டேன்
யாரு
அது என் பக்கத்துல ஃப்ரெண்ட்ல இருப்பல்ல அவ
அப்படியா சேரி நீ மதியம் என்ன சாப்பிட்ட
இன்னைக்கி நீ பார்த்தேல்லா ஃப்ரீ டைம் இன்னைக்கு
ஓ அப்படியா
ஆமா ஆமா இன்னைக்கு பிரியாணியும் ப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம்
சேரி
ஆ
நாளைக்கு எக்ஸாம்க்கு படிச்சிட்டியா
படிக்கணும் நிறைய இருக்குல்ல இருபது இருபத்த ரெண்டு பேஜ் இருக்கு நா தான் உனக்கு சொல்லவா என்னென்ன இருக்கு ன்னு ஆ நில்லு நா நா வாரேன் அ ஒரு நிமிஷம் ம் ம் ம் ஆமா நாளைக்கு உனக்கு செமினார் இருக்கா அதுக்
ஆமா எனக்கும் இருக்கு உனக்கு இருக்கா
ஆமா இருக்கு
செரி
நாளைக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல ஆனா கிளாஸுக்கே
ஆமா யாரும் வரமாட்டாங்க எதுக்கும் நம்ம ப்ரிபேர் ஆகி இருக்கணும்
அப்ப எக்ஸாம் போதுவாங்களா
கன்ஃபார்மா சொல்ல முடியாது போடுவாங்களா என்னன்னு எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி இருங்க போட முடிஞ்சா போடுதேன்னு சொன்னாங்க
சரி எக்ஸாம் கூட ஓகே ஆனா வந்து அஞ்சு இது எழுதிட்டு வர சொன்னாங்க தெரியுமா லாஸ்ட்ட் மேம்
ஆமா
அது வந்து எப்டி எழுதுது ஃபுல்லா இன்னைக்கே லெவனும் முடிக்கணுமா ஆன்சர்ஸ்
ஆ ஹ ஹ அஞ்சு இல்ல இல்ல ஆன்சரு அஞ்சு மட்டும் எழுதுனா போதும்ன்னு சொன்னாங்க மேம் என்கிட்ட
ஆன்சர் எழுத வேணாம்
ஆன்சர் அதுல இருக்கா
இல்லியா தெரியல நா ஓபன் பண் நானும் பாக்கல
ஆமா நானு பாக்கல ஆனா மேம் அஞ்சு ஏதுவு எழு திட்டுவாங்க கொஸ்டின் எழுதிட்டுவாங்க அப்டின்னாங்க ஆன்சர் இருந்தா ஆன்சரையு சேர்த்து எழுதிடலா
இருந்தா நல்லது இல்லன்னா நம்ம உக்காந்து தேடி எழுதணு இந்த லாஸ்ட்டு ஹாடான சம் போட்டு பாத்தியா அந்த நாலு மட் இந்த நானு போட்டு பாக்கல வந்து போட்னு என்
இனி இனிமேல் தா போட்டு பாக்கணு நானு
இப்ப என்ன பண்ணனே தெர்ல ஏத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எக்ஸாமு படிக்கவா இல்ல அவங்க நோட்ட எழுதவாணு
செமினார் வேற பிரிபர் பண்ணணு
ஆமா அது சும்மா எடுத்தா போதாதா
ஆமா சும்மா எடுத்தா போது எதுக்கு லைட்டா ரீகால் பண்ணனும்ல
ஆமா நா அங்க போய்தா எடுக்கனு நெனச்சிருக்கே அக்கா ஒன்னு சொல்ல மாட்டாங்க
ம் கோல்டி மேம் குடுது க கண்டிப்பா எழுதிரு ஏன்னா கோல்டி மேம் என்ட்ட பி டி எஃப் கேட்டாங்க
என்னது அஞ்சு சம்ஸ்
ஆ அஞ்சு சம்ஸ்குள்ள பி டி எஃபு என்ட்ட கேட்டாங்க நா செரி ஓகே ஏன்னா ப்ரிப்பர் பண்ணுவாங்க போல
ஓ சேரி சேரி அவங்களு நாளைக்கு மீட்டிங் போவாங்கல்ல
ஆனா ஏ பார்வைக்கு கிளாஸ் நடக்காதுன்னு தா தோணுது ஏன்னா அ எல்லாத்தையுமே பாப்பாங்க எல்லாத்துக்கு ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க அவிங்க குடிச்ட்டு போட்ட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையு நல்லா தரு வாய்ப்பே இல்ல தரமாட்டாங்க
சரி பாப்போ உ தங்கச்சி வந்துட்டாலா வீட்டுக்கு
எ தங்கச்சி வரவில்லை அவா நீ ஆமா திருவிழாவோட தா வருவா
என்னைக்கு திருவிழா
செவ்வாகெழம
அன்னைக்கு லீவ் போடுவ
லீவ் போடணுன் நெனச்சிருக்கே
சேரி செரி பாப்போ நா நாளைக் லீவு கெடைக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணே எல்லாருக்கு லீவு நம்மள தவற
நமக்கு மட்டு தரமாட்டாங்க ஏன்னா நம்மதா எல்லாத்துக்குமே குடுக்கணு ஸ்நாக்ஸ் எல்லா எடுத்து குடுக்கணு
ஓ அந்த வேலைக்கு வேற போணுமா நம்ம
அப்டித்தா நெனைக்கு நாங்க போன ட்ரிப்லா போன ட்ரிப்லா நாங்க சேரும்போதெல்லா இங்க இப்டிதா பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு எடுத்து தரதுக்கு அங் குடுச்சிட்டு வெச்சுருக்க கப்பெல்லா எடுத்து போடதுக்கு
அ நாளைக்குதா பீஜிக்கு நாளைக்குதா பீஜிக்கு ஓபன் ஆவுதா
அது இன்னு இங்க கிளியரா சொல்லலல்ல
இல்ல
ம் ஆமா அப்ப யூ ஜி மட்டு நல்லா இருக்கு
செரி செரி
நாளைக் நாளைக்கி நம்ம ஃரீயாதா இருப்போன் நெனைக்கிறேன்
நாம ஃரீயா இருந்தா நல்லது இன்னைக்கி ஃபைன் வந் து நம்ம போட்டோல இதுக்கப்புறம் உண்டியல் வந்து மேம் கிட்டதா இருக்குங்க நம்ம க்ளாஸ் கொண்டு வர மாட்டா
ஆமா அங்க இருந்து நம்ம உண்டியில மட்டு எடுக்கவே கூடாது
ஓ சரி நம்ம ஃபைன்னா அங் அங்க கொண்டு போய் போட்ணு
ஆமா எது இருந்தாலு மேம் கிட்ட வச்சி மேம் கண்ணு முன்னாடி உள்ள போட்டு வச்சிர்லா
செரி செரி அதா கே இப்ப என்ன
ம் செரி ம் என்ன நீ எல்லாமே படிப்பியா இல்லாட்டி எதாவ்து இம்பார்டன்ஸ் சொல்லி நெனச்சி வச்சுருக்கியா
இல்ல நா வந்து அக்கா அ ஒரு இதா இருக்காங்க ஃபுல்லா பாக்கணுனு நெனைச்சுக்க அப்றோ சேட் ஜி பி டி இதுல ஏதாச்சும் போட்டு வருமான்னு பாக்கணு
ம் செரி நைட்டு வீட்ல என்ன சாப்பாடு
தெரியாது எங்க அம்மா ஏழரைக் அப்பறந்தா எதாவ்து செய்வாங்க
சேரி இன்னைக்கி நா வர லேட் ஆயிட்டு
ஆமா பஸ் ஓ புள்ளைகள் வர்ல
ஆமா புள்ளைகல் வர்ல
பஸ்ல சீட்டு கடச்சா
ஆமா இன்னைக்கி சீட்டு கெடைச்சிச்சி
இன்னக்கி காலையில காலையில ஒர்த்தி வந்திருந்தால்ல உனக்கு அப்ப எப்டி இருந்துச்சு
நா அப்டியே ஷாக் ஆகி நின்னே என்னடா திடீர்னு வந்திருக்கா
அப்ப வந்தவ பேஸிகிட்டு இருந்தால என்ன சொன்னா மேக்கப் பத்தி எல்லா சொன்னாலா
ஆ அவ அவ மேக்கப்புக்குன் படிச்சிட்டே ரெண்டு வாரங் கழிச்சு எனக்கு வந்து இங்க சர்ட்டிஃபிகேட் தந்துடுவாங்க அது ஃபா அ அவ வெளிநாட்டு வேற அத வச்சி போலாமா
ஓ சரி சரி அவ அப்ப அதுக்கு இதுக்கப்புறம் வேற காலேஜ்ல ஜாயின் ஆக போறா எம் காம்
ஆமா ஆமா எஸ் ஏ வி வடக்கங்குளம்
ம் ம் அவளுக்கு அந்த பக்கொ
ஆனா அவ நா குடுக்கவே இல்லேன்னா
நீ கேட்டியா அத
நா கேக்ல அவளே சொன்னா
ஓ நாலா அதெல்லா கேக்கவே இல்ல நா வந்த நா வந்து காலையில கொஞ்ச பிஸியா இருந்தேன்ல அவ கிட்ட வச்சி நா அதுக்கப்புறம் அவள்ட்ட பெருசா பேசல அதுக்கப்ரோ அவா பின்னாடி லாஸ்ட பெஞ்ச்ல இருந்த பிள்ளையல்ட்ட தா பேசிட்டு இருந்தா நா அதுக்கப்பரோ போய் இதா ஆகல
ம்
போ நா காலையில அவள பாத்தோனே ஒரு நிம்ஷம் பயந்துட்டே இவ வந்தத பாத்தோனே திரும்பியி ஜாயின் ஆயிட்டா காலேஜ்ல எனக்கு என்னன்னமோ தோணிச் போன இதா அரியர் அ எப்டி ஜாயின் ஆக முடியு அப்டில்லா யோசிச்சே திரும்ப அவ்ளதா திருப்பிதா சொன்னா தீசி வாங்க வந்துருக்கே ஆனா இப்பிடி இரு க்குறதே யூனிவர்சிட்டில வந்து இதாக முடியுமா
ஆனா அவ இனிமேல் சேரலா
அ டி சி வாங்குனது
டி அ டி சி வாங்குனதுக்கப்ரோ அ புதுசா வேற எங்கயாவது சேரலா
சேரி சேரி அவன அவள நம்பி இன்னக்கி தனியா அனுப்பியிருந்தாங்க பாத்தியா அதா
ஆமா அதா ஆச்சிரியம்
ஆமா தனியா வந்துருக்கா ஃபோனெதுவு இல்ல அவ எவ்ளோ
இவ எல்லாத்திட்டயும் ஒவ்வொரு மாரி சொல்லிருக்கா என்ட்ட ஒரு மாரி சொல்லிருக்கா இன்னொருத்திட்ட வேறமாரி சொல்லிருக்கா
அவளுக்கு இதுதான வேல அவ என்ன தைரியத்தில்ல இப்போ நமக்கல்லா இந்த மாரி ஒரு பிரச்சன நடந்துச்சுனா நம்ம திரும்பி அந்த பக்கம் போவா செய்வோ போமாட்டோல்ல
ஆமா
ஃப்ரென்ஸ்க்கு தெரிஞ்சுட்டே இப்பிடித்தா அத நம்ம குடுக்கல அ என்ன நெனப்பாங்க அப்டில்லா நம்ம யோசிப்போல்ல வா ப்ரைடல் மேக்கப் படிச்சிருக்கே
ஆமா அதுவு அவ அவபாட்டுக்கு வந்து அமைதியா வாங்கிட்டு போனாக்கூட ம் ஒண்ணு ஆயிருக்காது எல்லாத்தி
ஆமா ஆமா எல்லாரையு பாத்ட்டு எல்லார்ட்டயு பேசுனா
ஆமா
ம் சேத்
ஏம் பக் ஏம் பக்கத்துல ஒருத்தி இருப்பாள
ஆமா நின்னே நா அ நா வந் தே ஒரு ரெண்டு நிம்ஷோ கழிச்சு அடிக்கறே
அ சேரி அ